வணக்கம்
ஹலோ வணக்கம்
ம் எப்டி இருக்கறீங்க நானு நல்லாருக்கறே சாப்ட்டீங்ளா ம் நானு சாப்ட்டே நா வந்து மீன் கொழம்பு சாப்ட்டே நீங்க
மீன் கொழம்பு தொட்டுக்க என்ன சாப்ட்டீங்க செரி செரி நா வந்து பருப்பு
ம்
அதுக்கப்றோ மீன் வருவல்
அப்டியா
ஆமா ஆமா அப்பளோ அப்பளோ தெரியுமா ஆமா தெரியுமா அப்பளோன்னா என்னானு
ம் அப்பளோன்னா தெரியு தெரியு
தெரியுமா செரிங் செரி கொஞ்சோ உங்க பக்கத்துல நாய்ஸா இருக்கு கொஞ்ச பாத்து உக்காருங்க
ஆ ஓகே ஓகே ப்ரோ ஓ
ஆ ஆ செரி செரி
ம் ஓகே ப்ரோ ம் செரி ப்ரோ
ஆ
செரி ப்ரோ எனக்கொரு டவுட்டு கொஞ்ச க்ளியர் பண்றீங்ளா
சொல்லுங்க
இந்த காலேஜு அந்த டிகிரி பத்தி கொஞ்சோ சொல்ல முடியுமா
ஆ அது வந்து பன்னெண்டாவ்துல படிக்கிறீங்கல்ல நீங்க சாரி ஆ ஆ பதினொன்னாவ்து போறீங்கல்ல அப்ப நீங்க க்ரூப் நீங்க எடுப்பீங்க அறிவியல் க்ரூப்பு, அ அக்கௌண்ட்ஸ் க்ரூப்பு இருக்கு அப்பிடி இருக்கு க்ரூப்ஸ் எல்லா அதுல நீங்க கரெக்ட்டா எடு இப்போ நீங்க டிகிரி காமர்ஸ்னுருக் கு அதுல எடுக்றீங்ளான்னு அதுல எடுக்கறன்னா நீங்க காமர்ஸு க்ரூப் தா எடுக்கணு வேற எடுக்க கூடாது டாக்டர்ஸ்க்குன்னு தனியா இருக்கு
ஆ
அதுக்கு நீங்க தனியா எடுக்கணு அது மாரி ஒரு ஒரு க்ரூப்பா இருக்கு நீங்க அப்பயே யோசி ச்சு எதுவா அ ஆக போறீங்களோ அத பாத்து எடுக்கணு போ எக்ஸாம்பிளா சொல்ற பாருங்களே பறம் பி காம் படிக்கம் போறன் நென்ச்சுக்கோங்க பி காமு அதுக்கப்றோ என்னோட இது வந்து சா நாய்சா இருக்கு பாரு உங்க பக்கத்துல யாரோ அழுத்துறாங்க எதோ வெச்சுட்டு
ஆ சொல்லுங்க ப்ரோ
ஆ இப்போ பேங்க் ஜாப் போறேன் வெச்சுக்கோங்களே வங்கில அதனால இப்ப நா அக்கௌன்ஸ் நா படிக்கணு கணக்கு அதனால நா லெவன்த்லயே என்ன பண்ணனுனா லெவன்துல வந்து பிசினஸ் மேக்ஸுன் ஒரு குரூப் இருக்கு அது கூட எடுக்லா இல ஆம் ஆமா இருக்கு இல்லாட்டி காமர்ஸ்ல வேணா எடுத்துக்கலா குரூப் நம்ப அது எடுத்து ஆ காலேஜ் போவோல்ல அப்போ வந்து டிகிரில வந்து டிகிரில வந்து இது எடுக்கனு பி காமு காமர்ஸ் எடு காமர்ஸ் வந்து பி காம் தா இருக்கும் வேற எல்லா இருக்காது
ம்
பேச்சலர் ஆஃப் காமர்ஸ் அது இது அது எடுத்துக்கிட்டா பேங்க்கு ஜாப் போனா ஈஸியாருக்கு அந்த மாரிதா நம்ம என்னா படிக்கிறோமா அது ஏத்த மார் த்துதா வேல கெடைக்கு
நாம என்ன படிக்கிறோமோ, அத ஏத்துற மாதிரிதா நம்பள்க்கு வேல கெடைக்குமா
ஆமா ஆமா அதனால நீங்க அட்டுவான்ஸாவே ப்ளான் பண்ணிக்கணு எல்லாமே
அட்வான்ஸா ப்ளான் பண்ணிட்டேன்னா நல்லது
ஆமா ந்தா டென் பத்தாவ்து முடி ச்ச ஒடனயே நீங்க ப்ளான் பண்ணிக்கணு என்ன ஆக போறீங்கன்னு
ஆ எ எது அ எந்த குரூப் எடுத்தா ரொம்ப பெனிஃபிட் ப்ரோ ப்ர
பெனிப் பெனிஃபிட் வந்து இப்போ லேடிஸ்க்கினா நர்சிங் நர்சிங் ரொம்ப ரொம்ப பேர் போவாங்க நர்சிங் தெரியுல
தெரியு தெரியு தெரியு
ஆ அது போவாங்க அதனால நீங்க பயாலஜி குரூப் எடுத்தா உங்களுக் ஈஸியா கூட இருக்கு ஏனா அதுல ப்ளஸ் மார்க்கே தருவாங்க டொண்டிஃபை மார்க் இன்டர்னல்னு அதுல வந்து மூணு சப்ஜெக்ட் அப்டியே வந்துடு வெறு எக்ஸாம்ல செவன்டிஃபை மார்க்குதா நீங்க நீங்க எழ்தணு அதனால கொஞ்சோ பயாலஜி ஆனா அது கொஞ்சோ டஃபாதா இருக்கு ஆனா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி படிச்சிட்டீங்கன்னா பெனி ஃபிட் பெனிஃபிட் அதா உங்களுக்கு அது எடுத்தொன்ன நீங்க நர்சிங் போய்வா டுவெல்த் இப்ப ட்வெல்த் படிச்சு நர்சிங்கின்னு கோர்ஸ் இருக்கு எதாவது தனியா
அப்பிடியா செரி செரி செரி அதா நர்சிங் சொல்றாங்க ஆனா அதுல கொஞ்ச ரொம்போ படிப்பு இருக்கு ப்ரோ அந்த இது அ து பல அதாவது என்னென்னவோ இருக்கு ஆனா அது கொஞ்சமா இதுவா இருக்கு எனக்கு ஆனா இது அப்போ இது நீங்க கேள்விப்பட்ருக்கே இந்த அக்கௌண்ஸ் வந்து ஈஸிய இருக்கு ஆனா இந்த அக்கௌண்ஸ் படிச்சா கூட இந்த பேங்க் மாரி ஒரு வேலை எதாவ்து கெடைக்
அக்கௌண்ஸ் ஈஸியால்லா இருக்காது அது கொஞ்ச கஷ்டோந்தா அது கூட கணக்கு பாத்து போன்னோ கரெக்டா டேலிஆகணு ரெண்டுத்துலியு ஒரே அ காசு வர்ணு இல்லாட்டி அந்த ஃபுல்லா போட்ற இதே தப்பாய்டு ஆன்சரே உங்களுக்
செரி செரி செரி அந்த ஃபுல்லா எல்லாமே தப்பாயிடு
ஆமா இது கணக்குல்லா போட்றது கொஞ்சோ டஃப்பு தா அது உங்களுக்கு எழ்துற மாரி இந்துச்னா காலேஜ்லெல்லால நீங்க வந்து படிச்சுதா எழுதணுன் இல்ல நீங்க புரிஞ்சுக்கிட் டா அதே நீங்க எழுதலா உங்களுக்கு புரியணு அதா வேணு
ஆமா புரிஞ்சா போது
ஆ அது நீங்க என்ன உங்களுக்கு தெரிதோ அது எழுதுனா போது நீங்க அதுக்குன்னு எதுவுமே வாங்கியு படிக்கவு கூடாது தெரிஞ்சது எழுதுனாலே போது காலேஜ்லெல்லா
ம் தெரிஞ்சது எதுனாலே போதுல்ல
ஆமா ஆமா
அ ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஆமா ஆமா ஆமா ப்ரோ எனக்கு வந்து இந்த காலேஜ் பத்தி அவ்ளவா தெரியாது இந்த ஃப மொதல் ஃபஸ்டு இயர் சகேன் இயர் அது அதுக்கப்றோ வந்து அந்த அரியருன் சொல்லுராங்கள அத் அது
ம் அரியர்னா இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்னு இருக்கு ஓகேவா அதுல வந்து எக்ஸாம்ஸ்சு ஒரு செமஸ்டர்ல வந்து அஞ்சு எக்ஸாம்ஸ்சு இருக்கு அது அஞ்சுல நா நால் பாஸ் ஆயிட்டு ஒன்னு மட்டு ஃபயில் ஆய்க்கிற பாஸ் பண்ல அது அது ஒண்ணு இருக்கோல இப்ப செகண்டு செமஸ்டர் போறோல்ல
ம்
அதுல அது ஆட் ஆயிருக்கு ஃபைவ் பிளஸ் ஒன்னு அது அஞ்சு இப்ப எழுதுற அஞ்சு ஆ விட்டல ஃபேயில் ஆனேல்ல அது ஒன்னு அது சேத்தா ஆறாயிரமா அது எழுதினா கிளியர் பண்ணிட்ணு அப்டி கிளியர் பண்ணலனா இருக்கு எனக்கு டைம் இருக்கு ஆறு செமஸ்டர் இருக்குல்ல மூணு வருஷோ மூணு வருஷத்துல நா கிளியர் பண்ணிணு அப்டி நா கிளியர் பண்ணலன்னா எனக்கு வந் து அது ரொம்பவே இருக்கக்கூடாது வச்சா வந்து பர்சன்டேஜ் கம் ஆகும் டிகிரில
ஆமா ஆமா ஆமா ஆமா கரெக்ட் தா
இதனால எவ்ளோ உங்களுக்கு முடிதோ அவ்ளோ சீக்கரோ எல்லாமே படிச்சு பா இத தேர்வாயிட்ணு
செரி செரி செரி எவ்ளோ முடியுமோ அவ்ளோ படிச்சு தேர்வாய்டு
ஆமா ஆமா அவ்ளோ கஷ்டோல இல்ல அதுல காலேஜ்ல ஒரு ரெண்டு பசங்க தா இருப்பாங்க சுத்திட்டே இருப்பாங்க படி க்காம சும்
ஆ ஓகே ஓகே ப்ரோ இந்த காலேஜ்ன்னா அவ்வளோவா ஸ்ட்ரிட்டு இல்லல்ல
இல்ல இல்ல ஒரு ரெண்டு காலேஜ் சிட்டா இருக்கு ஸ்கூல் மாரி கூட இருக்கு காலேஜி ஒரு ரெண்டு
அப்டியா ஓகே ஓகே நீங்க படிச்ச காலேஜ்ல எப்டி இருக்கு ப்ரோ
நா படிச்ச பாலேஜ் காலேஜ்ல வந்து எல்லாமே ஃப்ரீயா தா இருக்கு யாரு எதுமே கேட்க மாட்டாங்க
ம் ஆ
அட்டெண்டன்ஸ் மட்டு செவன்டி ஃவைவ் பர்சன்டேஜ்ல இருக்கணு எனக்கு
அப்டியா ப்ரோ செரி ப்ரோ செரி ப்ரோ எனக்கு என்னன்னா இந்த காலேஜ்ல இந்த இந்ந டெலிப்ரேஷனு அதுவல்லா இருக்குற அதல்லா நெஜமா தானா
ஆ இருக்கோ ஆ பாய்ஸ் காலேஜ்ல அவ்ளோ இருக்காது கேள்ஸ் காலேஜ்ல்லா நெறைய இருக்கு அந்த மாரி
எனா எனக்கு அதுதா ரொம்ப புடிக்கு அந்த டேன் ஸ் காம்படிஷனு ஆமா கல்சுரல்சு டேன்ஸ் காம்படிஷனு ஃபேஷன் ஷோ ப்லா ப்லா ப்லா எல்லாமே எனக் ரொம்ப புடிக்கு அதெல்லா
மே இருக்கு அது நீங்க அப்பியே வேணுன்னா அந்த அதுக்குகேத் இந்த மாரி காலேஜ்குள்ள இருக்கு வேல்ஸ் காலேஜ்சு ஆ நெறைய ஃபேமஸ் ஆன காலேஜ் இருக்கு ஆ வேல்ஸ் காலேஜ்லெல்லா பாருங்க படத்தோட இசை வெளிவீட்டு விழா இருக்குல்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா
அது கூட நடக்கு அங்க தெரிமா நெறைய நடக்கு வேல்ஸ் காலேஜ்ல
அப்பிடியா ஆஹ எனக் தெரியாது ஆஹ நா யோசிப்பே இதெல்லா எங்கடா நடக்குது அப்டின் நா யோசிப்ப அப்பிடியா இந்த மைதல்லால்லா நடக்காதா
அது வந்து பெரிய பெரிய படோ இருக்குல்ல அந்த மாரி பாடத்துக்கெல்லா நடக்கு பெரிய ஆக்ட்ரஸ்ல்லா இருப்பாங்கல்ல அந்த மாரி இருக்கு இதுக்கு
அந்த மாரி எடத்துலதா இந்த மாரி பிரம்மாண்டமா மேடயெல்லா போடுவாங்கல ஆமா ஆமா ஆமா
அ சிவகார்த்திக் படோ வந்ச்சுல்ல மதராசினு அது கூட காலேஜ்லதா நடந்துச்சு
இசை வெளியீட்டு விழா
ஆமா நெறைய நடக்கு அப்பேயே
செரி ப்ரோ செரி ப்ரோ அதா நா யோசிப்பே இல்ல எனக்கு அவ்ளவா எனக்கு தெரியாது எனக்கு நா என்ன நெனச்சுக்கிட்டன்னா அது சும்மா அது ஒரு மைதானத்துல இருக்
அப்டிய நடக்கு மைதானோனா மைதானோ இல்ல அது ஆ ஸ்டேடியம்ஸ் தெரியுல்ல
ஆ ஸ்டேடியம் தெரியு தெரியு
ஆ அந்த மாரி ஸ்டேடியம்ஸ்லதா நெறைய நடக்கு அதுலேயு நடக் அதுல வந் து ரொம்போ ரொம்போ பேர் இருப்பாங்கல்ல அதுக்கே அந்த மாரி எடோ இப்போ கொஞ்சோ பேர்தா வருவாங்க சின்னதா வேணுன்னா காலேஜோட இத எடுத்துப்பாங்க
சேரி சேரி சேரி சேரி ஆமா அந்த அந்த ம்யூசிகல் காம்ப்டிஷன் எல்லா நடக்குல அதெல்லா எங்க நடக்கு ப்ரோ
மியூசிக்கல் காம்படிஷன்னா புரில்ல கான்செப்ட் மாரி நடக்குமே அதா அதுக்கு அதுக்குன்னு தனியா எடோ இருக்கு அது நீங்க சொன்னீங்கல்ல மைதானோ மாரி அப்டி ஒரு எடோ பாத்து அவுங்க வெப்பாங்க
ஆமா ஆமா ஏனா எனக்கு ரொம்ப ஆச அங்கெல்லா போணூன்னு ஆனா இங் எங்க ஊர்ல அதெல்லா நடக்காது ப்ரோ
எதுக்கு எங்க இருக்கீங்க நீங்க
புரியல
உங்க வீடு எங்க
எங்க வீடு எங் ஊரு வந்து நாங்க வந்து இந்த கிராமோ ஊருதா நாங்க
அப்பிடியா செரி செரி ஆமா நடக்காது கொஞ்சோ சிட்டிலதா அதுல்லா கொஞ்
தா நடக்கு எங்க இதுல கிராமமா எங்க இ துல விவசாயோ அந்த வெயில்தோப் ப்பு அது மட்டுந்தா அந்த அந்த மீப்
அப்போனா உங்க உங்க இதுல கரகாட்டோல்லா இருக்குல்ல ஊ ர்ல மண்டேல வச்சு மண்டேல வச்சு விலாறுவாங்கள அது ம்
ஆ எல்லாமே இருக்கு இந்த கரகாட்டோ குச்சி ஆட்டோ அ சிலம்பாட் டோ அதெல்லா எங்க ஊர்ல நெறைய இருக் கு ஏ எங்க ஊர்ல திருவிழா ஆ பாத்துருக்குற ம் நீங்க பாத்ததில்லையா
இல்ல அந்த மாரி இதெல்லா இல்ல இங்க எங்க நடக்கூ
நா எங்க ஊர்ல அது ரொம்ப நறிய நடக்கூ ஆனா வந்து எனக்கு எனக்கு ரொம்ப புடிச்ச ஷோ என்னன்னா இந்த நாடகொ நாடகோதா ரொம்ப புடிக்கூ அந்த ஆமா அந்த கிருஷ்ணாது ஆமா த கிருஷ்ணாதுதா ரொம்ப எனக்கு புடிக்கூ உங்க ஊரு ர்லலா அந்த மாரினா எங்க ஊர்ல இந்த நாடக கரகாட்டொதா இந்த கரகாட்டம் கூட நல்லா இருக்கூ நீங்க பாத்தது இல்லயா இதெல்லா
ஆமா ஆமா இங்கலா அவ்ளோ நடக்காது இங்க வந்து கொஞ்சோ அட்வான்ஸா இருக்கூ உங்க இதுல வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கூ
ஆமா ட்ரெடிஷ்னல்தா எங்க ஊர்ல எங்க ஊர் ல வந்து நறிய வந்து என்னன்னா இந்த பாவாட சட்ட இந்த சாரீ தா இருக்கூ ஆனா உங்க ஊர்லலா இந்த ஜீன்ஸ் டீ ஷர்ட்டு அந்த ஷார்ட்தா இருக்கூ ம் அதா இருக்கூ செரி செரி ப்ரோ இவ்ளோ நேரொ உங்க கூ கூட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இன்னொரு சந்திப் பில் நாம பேசலாம் நன்றி வணக்
ஆ சந்திப்போம் ஆ